ஹலோ ஆ வணக்கோப்பா வணக்கம்மா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க
ஆ முடிஞ்சிங்க சாப்ட்டாச்சு
ம் எங்கள்து முடிஞ்சுங்க வேமா ஆமாங்க ஆமாங்க
ஊட்டிக்கு போவோன் சொல்லிட்டு அது எனக்கு இப்போ கொஞ்சோ தெளிவா சொல்லுங்க எப்டி போவீங்க
ங்க எப்டி போவீங்க நாங்க வ திடீர்ன் நெனச்சா டூவீலர் எடுத்துட்டு போய்டுவோங்க அப்போ எங்க ஃபிரெண்டு அவ்ங்க ஃபேமிலி வந்திருந்தாங்கங்க
அ
அவ்ங்குளுக்கு ரெண்டு பசங்கங்க
ஆ
அப்றோ எங்ககிட்ட ஒரு டூவீலர் மட்டுந்தாங்க இருந்துச்சு
ஆ
அப்புறோ எங்க வீட்டுக்காரு வேல செய்ற எடத்துலருந்து அவ்ங்க ஃபிரெண்டு கிட்ட ஒரு டூ டூவீலர் வாங்குனோங்க
ஆ
வாங்கிட்டு காலேல டிஃபனுக்கு மட்டு இட்லிங்க மொளகா பொடி அப்புறோ ஒரு சட்னிங்க
ஆ
மதியானோ காலேயே ரெண்டு பேரு எந்துருச்சு இட்லி சட்னி மொளகா பொடி அப்றோ மத்யானத்துக்கு ஒரு சாதோங்க
ம்
தக்காளி சாதோ பண்ணோங்க
ம்
எல்லாமே கட்டிட்டு கெளம்பிட்டோங்க
ஓ எடுத்துக்கிட்டு போய்ட்டீங்க போற வழியில சாப்
ஆம ஆமாங்க ஆமாங்க காலே லே நாங்க ரெண்டு பேரு எல்லா முடிச்சிட்டோ அப்றோ கடகடன்னு குளிச்சிட்டு மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர்லா தாண்டிங்க
ம்
அ ரோட்டு வழியிலேயே ம் அந்த சைட்டு வந்து நறைய பாக்கு மரம் இருக்குங்க நல்லா நீட் நீட்டா மரமா இருக்குங்க
ம்
ம் அ அது அப்பறோ கொஞ்சோ தின்ன மாரி கட்டிருப்பாங்கங்க
வழி இல்லைங்களா மல மலயில அதாவது சைடு்ல நிக்கிற மாரி
ஆ ஆமாங்க ஆமாங்க மல ஏறவே இல்லைங்க நாங்க மேட்டுப்பாளையம் தாண்டி பிளாக் தண்டருக்கும் தாண்டி கொஞ்சோ இதுலங்க
ம்
நல்லா இருக்குங்க அங்கேயே உக்காந்து சாப்ட்டுட்டு
ம்
எல்லா அம்ம இது வாழ இலைல தாங்க கட்டிட்டு வந்தோ சாப்ட்டு தூக்கி போட்டோங்க தூக்கி போட்டு அப்றோ வட மட்டு வாங்கிட்டு வந்தாங்கங்க
ஒ
ஆ கால டிஃபனுக்கு எல்லா இட்லி மொளகாப்பொடி சட்னி வட
அ
வச்சு சாப்ட்டிட்டு கொஞ்சோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு
ம்
அதுக்கப்பறோம் அங்கந்து ஏறிட்டோங்க ஃரஷ் தாங்க அவுங்க ரெண்டு கொழந்தைங்கங்க அவுங்க கிட்ட ஒரு கொழந்த ஏ வச்சுக்கிட்டாங்க எங்ககிட்ட ஒரு கொழந்த குடுத்துட்டாங்கங்க
ஓ
ஆ மல ஏறிட்டோம்
ஆ
ஆ ஆ அப்றோம் நடுவுல வந்து ஒரு ஊருங்க அந்த ஊருல ஃபார்க்லாம் இருக்குங்க
அதாவது கீழேயே இன்னும் மல ஏற போதுங்களே பாதி மலை
இல்லங்க நடுலங்க பாதி மலைலங்க பாதி மலைலங்க
செரி செரிங்க அப்போ அந்த எந்த ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க கீழ ஏதோ மேட்டுப்பாளையம் தாண்டி
மேட்டுப்பாளையம் தாண்டி ஆமாங்க மே ந நாம்ப இப்டி இப்போ ஜோலர்ப்பேட்ட தாண்டி இது இருக்கு இல்லைங்களா
என்னதுங்க
ஆ ஜோலார் இது அந்த மேல ஏறுவோமேங்க
பொன்னேரி பொன்னேரி
பொன்னேரி பொன்னேரி அந்த மாரிங்க நீங்க மேட்டுப்பாளயம் தாண்டி தாங்க போனு ஊட்டிக்கு
ஆ ஆ க இப்ப அந்த குட்டி ட்ரெயின் இருக்குல்ல அது மேட்டுப்பாளையத்துல தானங்க இருக்கு
ஆமாங்க அதையு போயிட்டு வந்துருக்கோங்க சொல்றங்க
ஆ
ஆ அது வந்து ஒரு ஃபேம்லி ட்ரிப்பா இப்ப போன வர்ஷ போனோங்க
ஓ நாங்களு போயிருக்கோங்க மூணு நாலு முற போயிருக் க்கங்க ஆனா இங்கெருந்தே கார்ல போனதுனால எங்களுக்கு அந்த ட்ரெயின்ல போறதுக்கான சந்தர்ப்ப கெடைக்கலைங்க அது முன்னாடியே புக் பண்ணணு இல்ல கீழருந்து போறதா இருந்தா டிரைவர் ஒருத்தரு வேணு கார மேல எடுத்துட்டு வர சொல்ல
ஆமாங்க ஆமாங்
அதுனால எ எங்களால அதுக்கு மட்டு போ முடிய்லைங்க
உண்மையாலுமே ஒரு நல்ல அனுபவங்க நீங்க ஒங்களுக்கு எப்பயாச்சு அ டைம் இருந்துச்சுனா நீங்க போயி்ட்டு வாங்கங்க
கண்டிப்பாங்க அந்த ட்ரெயின்ல போணுன்றதுக்காகவே நாங்க போனோ மத்த எடத்துல போ ம் மீதி எடத் த்துக்குலா போயிட்டோங்க அங்க போல இன்னொன்னு பிளாக்தண்ட்ரு போலைங்க இன்னு நாங்க
ஆ நாங் ஸ்கூல்ல வேல செஞ்சே இல்லைங்ளா
ஆமா
அப்ப நெறைய தடவ பிளாக்தண்ட்ருதாங்க பிளாக்தண்டர் அப்றோ பேங்ளூர்ல வொண்டர்லா பிளாக்தண்டர் வொண்டர்லா பிளாக்தண்டர் வொண்டர்லா
எந்த ஸ்கூலுங்க
நாங்க வந்து இங்க சி எஸ் ஐ ல வேல செஞ்சேங்க
ஓ
அப்ப ரெண்டு தீம் பார்க்குமே போயிட்டு நல்லா என்ஜாய் ஆனா அங்கலா வந்து நம்ம தனியா போனோனா ஃபேம்லியோட போனா கஷ்டங்க நாலஞ்சு ஃபேம்லி குரூப்பா போனா நல்லா என்ஜாய் பண்லாங்க
ஆமாங்க இதுதா என்னன்னா எ பசங்களுக்ச்சு ஆசையா இருக்கு போணுன்ட்டு அது தனியா கூட்டிட்டு போயிட்டா யார்க்கூடயு விளாட முடியாது
ஆமாங்க
னியா எங்களுக்கு அதே மாரி தா நா தனியா என்ன பண்றது கூட ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தா நம்பது நம்ப ஏஜு இப்ப நம்ப ஜாலியா வெளாட்லா
அ ஆமாங்க ஆமாங்க உண்மங்க ஆ இப்ப நம்ப ஃரெண்ட்ஸ் கூடனா நம்ப ஒரு டான்ஸ் கூட ஆடுவோங்க
ஆமாங்க
ஆமாங்க நல்லாருக்குங்க
ஆமாங்க அப்றோ நீங்க மேல அதுலே வண்டிலே போயிடுவீங்ளா அங் ங்க மேல என்னெல்லா எட இருக்கு
ம் மேல வந்து பாத்தீங்கனா டீ எஸ்டேட் இருக்குங்க
ஆ
டீ எப்டி தயார் பண்றாங்க அத எல்லாமே அப்டியே நம்ப கண் கூட பாக்கலாங்க டீய பறிச்சு அது எப்டி லீவ்ஸு அந்த வ அந்த லீவ்ஸ் எப்டி போட்றாங்க அது எப்டி ட்ரை ஆகுது அது எப்டி பவுட்ரு ஆகுது
ஆமாங்க அதுக்குள்ள போனா டீ ஃப்ரீயா தராங்கதான அங்க கொஞ்ச கொஞ்சமா சாம்பிளுக்கு ஆமாங்க இல்ல நா அத போய் குடிச்சு பாத்துருக்கே குடிச்சு பாத்துட்டு அங்க இருக்கும் போது டீ நல்லா இருக்குதுங்க அவ்ங்க குடுக்குற டீ ஆனா அங்க டீ தூள் வாங்கிட்டு வந்து வீட்ல குடிக்கும் போது மட்டு அதே மாரி இருக்க மாட்டேன்ந்து ஏங்க
அது தெரியலங்க அது சில இதுல அந்த மாரி பண்ணிர்றாங்கங்க
ஆ
நீ கீழ போறப்பயே டோக்கன் குடுத்துருவாங்கங்க இது டீ எஸ்டேட்டு நீங்க மேல போங்க சொல்லிட்டு குடுத் துருவாங்கங்க அப்றோ சாக்லேட்டு கம்பெனி இருக்குங்க
ஆ
அத சுத்தி பாக்கலாங்க
அதாவது நாங்க போம்போது சாக்லேட் பேஃக்டரின்னு சொல்றாங்க அதாவது டூர் அங்க போன பின்னாடி நாங்க ஒரு அமௌண்ட் குடுத்து அந்த வேன்ல பேசி இத்தன எடோ இருக்கு காமிக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா அவங்க கிட்ட புக் பண்ணிட்டு போம்போது சாக்லேட் பேக்ட்ரின்னு சொல்றாங்களே தவர அங்க போய் பாத்தா சாக்லேட் கடைய தாங்க காமிக்கிறாங்க பேக்ரின்னு சொல்லிட்டு
ஆமாங்க அது எப்டி அது தயார் பண்ணுறாங்கல்லா அந்த இது பண்ண மாட்டாங்க இப்ப டீ மாரி அந்தளவுக்கு அது சொல்றதில்லங்க
ம்
அது எல்லாமே ஒரு வியாபார நோக்கோ தாங்க
ஆமா நாங்க நெனைச்சி ஒரு வேள சாக்லேட் தயாரிக்கிற எடத்துக்கு போவோ நம்ம இப்ப நம்ம ஊர்லல்லா சுகர் மில்லுக்கு போனா எவ்ளோ சக்கர வேணாலு வாரி சாப்ட்லா ஆவின் கா இதுக்கு போனா எவ்ளோ பால்கோவா வேணாலு
வேணாலு சாப்டலா ஆமாங்க அது மாரி இந்த சாக்லெட்
ஃபேக்டரிக்கு போவோண்ணும் போது ரொம்ப ஆசையா இருந்தோ எனக்கு சாக்லேட் புடிக் காது இருந்தாலு பசங்களல்லா வச்சிட்டு போம்போது நெறைய சாக்லேட்ட பாப்போ அப்படின்னு இருந்தே அங்க போய் பாத்தா கடையில கூட்டிட்டு போய் விட்டுட்டாங்க ஆ எல்லா காசு குடுத்து வாங்க சொல்லி
ம் நல்லா இருக்குங்க அந்த சாக்லேட் கூட
ஆ நல்லா இருக்குங்க எங்களுக்கு புடிச்சது நாங்க நெறைய லாஸ்ட் டைம் போம்போது கிட்டதட்ட ஒரு அஞ்சாயிரபாய் கிட் ட சாக்லேட்ஸே வங்கின்னு வந்தோ எல்லாருக்கு குடுக்க செய்ய
ம் நல்லதுங்க சந்தோஷோ சந்தோஷோ அதுக்கப்பறோ பார்க்குக்கு போனோங்க பொட்டானிக்கல் கார்டன் சொல்லிட்டு அங்க அழகழகா விதவிதமா டெக்ரேட் பண்ணியிருந்தாங்கங்க நல்லா இருந்ச்சுங்க சீசன் டைம் அது போவ நடந்துட்டுருக்கு ரஷ் தா ஆனா போறப்பயே சொன்னாங்க எம்மா ஏறவே முடியாது நீங்க ஏ போறீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு சரி அவுங்களு ஊர்லருந்து வந்துட்டாங்கங்க அதனால செரி வாங்க போய் ஆனது ஆகட்டு பாக்கலான்னு போயிட்டோங்க ஆ போயிட்டு அப்றோ பொக்க கார்டன்ல்லா போனோ ஃபோட்டோலா விதவிதமாக எடுத்தோ
ஆ
நல்லா எடுத்துட்டு அங்கேயே சாப்ட்டுட்டு
ம்
அதுக்கப்பறோ கொஞ்சோ ஸ்நாக்ஸ் எல்லா சாப்ட்டுட்டு
ம் ம்
அப்டியே கொஞ்சோ சுத்தி பாத்துட்டு கீழ எறங்க ஆரமிச்சிட்டோங்க நல்ல ஜில் ஜில் ஜி ஜி ஜில் ஜில் ஜில் ஜில்ன்னு காத்து
வேற என்ன எடம் பா இருக்கு அங்க பாக்க
நெறைய அ சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குங்க
ஆ ஓகே ஓகேங்க
ஷூட்டிங் ஸ்பாட்ருக்கு நெறைய இருக்குங்க
செரி செரி ஏனா நாங்க எதாச்சு எடத்த மிஸ் பண்ட்டமானு கேக்கலான்ட்டு
அது இருக்கு அப்றோ அந்த இது காடு இருக்கு
ஆ இல்லைங்க இத்தன வருஷோ இல்லாம போன வருஷோ நாங்க போனப்போ ஒன் இயர் ஆயிடுச்சி ஒன் இயரோ ஒன் அண்ட் ஆப் இயர்ஸ் ஆயிட்ச்சு சேம் டிசம்பர் மந்த்ல தா போனு இப் இப்ப போன டிசம்பர் இல்லாம அதுக்கு முன்னாடி டிசம்பர்ல
ஆ
அ இப்ப கேஷ்மீர்லலா பனி துளி மேல கட்டு இல்லியா ஐஸ் கட்டி மாதிரி
ஆமாங்க
அந்த மாதிரி இப்போ ஒரு ரெண்டு வருஷ்மா இருக்குதுன் சொல்லிட்டு நா அங்க போம்போது வேற ஒரு எடத்துலதா அந்த மாரி இருந்தது கேஷ்மீர்ல அதாது புல்லு மேல பனி
ஆ
ஒரு வர்ஷத்துக் முன்னாடி
ஊட்டில அந்த மாரி இருந்துச்சுங்ளாங்க
ஆமாங்க நா போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு நியூஸ்ல பாக்கற நா அங்க இருந்த அன்னைக்கி அந்த மாரி இருந்திருக்கு
ஓ ஆனா நீங்க அந்த எடத்த பாக்கல
ஆ அந்த எடத்த பாக்கல அத அந்திய ஊட்டிலியே மேலயே ஒரு எடத்துல மட்டு அந்த மாரி இருந்துர்க்குங்க கார் நிக்க வச்சிர்க்காங்க கால் கார் மேலலா இப்டி கையில இது பண்ணி வார்னா வருத்
வருது நல்ல விஷ்யோங்க
அது உங்களுக்கு தெரியிலியா ஏனா இப்போ போன வருஷோ தா போன வருஷமு அந்த மாரி இருந்துதுங்க ஊட்டிலியே
போன வருஷோ நாங்க போனங்க ஆனா டிசம்பர்ல போலங்க
ஆ டிசம்பர்ல தாங்க அது வருது நா போன வ அதுக்கப்பற நா போனது இப்ப போன டிசம்பர் இல்லாம அதுக்கு முன்னாடி டிசம்பருங்க டூ தௌசண் டுவெண்டி ஃபோர் டிசம்பருங்க டுவெண்டி ஃபைவ் டிசம்பர்லயு அதே மாரி நா நியூஸ்ல கேள்விப்பட்ட ஆ இப்ப டுவெண்டி ஃபைவ் டிசம்பர்ல வந்துட்டு கொடைக்கானலயு அந்த மாரி இருக்கறதா கேள்விப்பட்டங்க
செரிங்க செரிங்க
இனிமேல் டிசம்பர்லனா போய் பாருங்க நா எனுக்கு அத திருப்பியு ஆச வந்துச்சி ஒரு நம்ப டிசம்பர்ல போலா எனக்கு தெரிஞ்சி மத்த எடத்த விட ஊட்டில இருக்கற குளுர் ரொம்ப அதிகமா இருந்தது அந்த டிசம்பர் மாசோ
மாங்க
எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க
நாங்க போன வருஷோ போனோ இல்லைங்ளா டாய் ட்ரெய்ன்ல புக் பண்ணி எனங்க நா ங்க மே மாசமோ மார்ச் மாசமோ போறோனா நாங்க ஃபிப் ரவரியே புக் பண்ட்டோங்க அது எப்டி தெரியுமாங்க புக் பண்ணணு காலையில கரெக்டா எட்டுக்கு மு எட்டு மணிக்கு விட்றாங்கங்க ஏழு டு எட்டு அது ஓப்பன் ஆனனோ கட கடன் புக் பண்ணிர்னுங்க ஆனா அப்டி புக் பண்ணதில்லயே எங்க வீட்டுக்கார் வந்து பாத்தீங்கனா அவுங்க அம்மா க்கு அப்பாக்கு தங்கச்சிக்கு தங்கச்சி வீட்டுக்காருக்கு ரெண்டு பசங்களுக்கு புக் பண்ணாங்க எங்குளுக்கு புக் பண்ணாங்க ஆனா எங்க ஃபேமிலி மட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டுங்க அவுங்கள்து எல்லா புக் ஆய்டுச்சுங்க
ஓஹோ
அதுக்கப்றோ கடைசியாதா எங்கள்து வந்து புக்காச்சுங்க கன்ஃபார்ம் ஆய்டுச்சுங்க அதுக்கப்றோ நாங்க வந்து செரிங்க சந்தோஷங்க
ஆ உங்களோட எல்லா இதயு எங்ககிட்ட பகிர்ந்துகின்னதுக்கு
மிக்க நன்றிங்க நீங்ளு எவ்ளோ பொறுமயா ஆ என்னுடைய பேச்ச கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷோ நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க ஆ ங்க